ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
கேக்குது
ம் ஆ நல்லா இருக்க நீங்க எப்படி இருக் கீங்க
நல்லாருக்கம் ஃப்ரோ
ம் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
நல்லா இருக்காங்க
ஓகே சந்தோஷோ இப்ப நம்ம நன்றி மரவாமை அப்படிங்கற ஒரு தலைப்புல பேஸ்லாமா
ம் பேஸ்லாமே
ம் கண்டிப்பா பேஸ்லா ஃபஸ்ட்டு நன்றி மரவாமை அப்டின் எடுத்தோன்னாலே நம்ம ஃபர்ஸ்ட்டு திருக்குறள்தா ஞாபகோ வருது திரு திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் நன்றி மறப்பது நன்றன்று று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்டின்னு அவர் வந்து சொன்னாரு சோ யாராவது செஞ்ச நன் சுற்றிய வந்து நம்ம மறக்கவே கூடாது அதே மாரி அவங்க ஏதாவது நமக்கு தீங்கு செஞ்சிருந்தாங்கன்னா அது அப்பவே மறந்துரனு அந்த ஒரு பழி உணர்வோட நம்ம இருக்க கூடாது ஆனா அந்த நன்றிய மட் மட்டு நம்ம ஆ சாகுர காலம் வரைக்கு நம்ம மனசுல இருக்கணு திருப்பி நம்ம அவுங்களுக்கு செய்யணு
அப்பல்லா யா யா யாருதா அப்பல்லா யாருதா சிஸ்டர் இருக்காங்க சொல்லுங்க நீங்களே
ஆமா அந்த அளவுக்கு யாரு இல்ல ஆனாஸ் சில பேர் இருக்காங்க இல்லன்ஸ் சொல்ல முடியாது சில பேர் இருக்காங்கதான மோஸ்லி இல்லதா இந்த காலத் வீட்ல மோஸ்ட்லி இல்லதா பட் வந்து சில பேர் இருக்கவு செய்யறாங்க நட்புக்காகவோ இல்ல ஒரு சொந்தக்காரங்களுக் காகவோ ம்ச் ஏன்னா அவங்க வந்து அந்த அ யாரு உதவாத டைம்ல அவங்க உதவிருப்பாங்க சோ ஏதாவது ஒரு மானத்த காப்பாத்துற அளவுக்கு அந்த உதவிய செஞ்சிருப்பாங்க அது வந்து சில பேர் மறக்காம இருக்காங்க இந்த காலத்துலயு சில பேர் இருக்காங்க
சிலப்பேர்னா யாராவது அதா ஒரு நூருல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க ஆனா அவங்க அந்த டைம்ல நம்ம நம்ம சாவுரதுள்ள உதவிகள் பண்ணுவ பண்லனா என்ன பண்றது
ஆமா ஆனா நம்ம வந்து எதிர்பாக் கூடாது இப்ப ஒர்த் ஒருத்தவங்ளுகுக் ஒரு உதவிய செய்றோன்னா அத எதிர்பாக்கவே கூடாது திரும்பி அவங்கஸ்
இப்ப நம்ம கஷ்டன்னும் போதுதா அது எதிர்வே பாகுறோ இல்ல நம்ம ஏ எதிர்பாகுறோ ஓகேவா அந்த டைம்ல கண்டிப்பா யாராவது ஹெல்ப் பண்ணியே ஆவணு அண்டவரே ஏதாவது ஒன்னுப் பண்ணுங்க அப்டின்டு யார் மூலியமா ஏதாவது செய்ங்க அப்டின் ஆனா அந்த டைம்ல கூட யாரு வரமாட்டாங்க நறையப் இப்ப அதுக்கு அதனாலதா சில பேர்லா என்ன பண்ணுவாங்க ஏதாவது தவறான முடிவுகள் எல்லா எடுத்துருவாங்க கடவுள் இருக்காரா இல்லியா அந்த மாரிலா கடவுள் உருவத்துல மனிதர்கள் வருவாழுனுவாங்க அந்த மாரிலாம இல்லன்னு நெனிக்குற எனக்கு தெரிஞ்சு
ஆமா இப்ப அந்த அளவுக்கில்ல இல்ல நம்ம ம்ச் பெருசா கண் கூட பாத்ததில்ல இருந்தாலுமே வந்து நறையப் படிச்சிருக்கோ இல்லையா அப்ப ம்ச் அந்த காலத்துல நறைய இருந்துருக்கு அந்த மார் வி இப்போ ரொம்ப கம்மி தா ஒரு சிலர் இருக்காங்க சோ நண்பர்களுக்காக நட்புக்காக அப்டின் சொல்லிட்டு அ இந்த நன்றி மறக்காம திருப்பி அவங்களுக்கு செய்யுறதா இருக்கட்டு சோ அவங்களுக்காக இருக்குறதா இருக்கட்டு அதல்லா சில எடத்துல இருக்கு சோ அதே மாரி ஏன்னா மனுஷ வந்து தனியா வாழ முடியாது நாயே நா எப்படி வேணா இருப்ப
நீங்க இருக்கு இருக்கு என்றீங்க அவங்க லைஃப்ல இப்டி இருக்காங்கள்ள எ லைப் அப்டி இல்ல இருந்தவங்களா நன்றி கட் டவுன்ல இருந்தே
அ ஆமா உங்களுக்கு அனுபவம் அந்த மாரி கொஞ்சம் மோசமான அனுபவமா இருக்குன்னு நினைக்கிறே அதனால நீங்க கொஞ்சம் விரக்தியில இரு கீங்க
சரி ஓகே உங்களுக்காது நல்லது நடத்திருக்காது சந்தோசதா
ஆமா ஆனா வந்து நம்ம என்னதா சொன்னாலுமே இப்ப வந்து ஒரு மனுஷ தனியா வாழ முடியாதுல்ல நா என்ன வேணா செஞ்சுட்டு போறே எப்டி வேணா இருக் அப்டின்னு இருக்க முடியல நம்ம நினைச்சாலுமே எல்லாருமே நமக்கு வந்து தீங்கு செய்யுறாங்க நன்றி கெட்ட மனுஷங்களா இருக்காங்க அப்டின் நம்ம நினைச்சாலுமே ஆனா யாரு கூடையாவது இருக்க வேண்டிய அவசியத்துலதா இருக்கோ கட்டாயத்துலதா இருக்கோ சோ ஒரு குடும்பமா இருக்கட்டு நட் நட்புகளா இருக்கட்டு இல்ல அண்டை வீட்டார் அந்த மாரி இருக்கட்டும் ஒரு சமுதாயமா வாழ வேண்டிய கட்டாயத்துலதா இருக்கோ இல்லைங்ககளா
கண்டிப்பா அப்டிதான் இருக்கு வேற வழி கிடையாது இருந்துதா ஆகனு
ஆமா இப்ப மத்தவங்க அப்டி இல்லைன்னாலுமே நீங்க சொல்ற மாரி நம்ம அப்டி இருக்கலா அப்டின் நா நினைக்கிறே இப்ப ஆசிரியர்கள் வந்து நமக்கு கல்வி ஒழுக்கத்தை சொல்லி தராங்க இல்லையா சோ அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியா இருக் எங்கேயாவது வெளிய பக்குறப்போயோ அவங்களுக்கு அதுக்கான மரியாதையை செலுத்தலா அப்டின் நினைக்கிறேன் கண்டும் காணாம போயிருவோ சில பேர் சில டீச்சர்ஸ் நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்ற இங்க ங்கயாவது வெல்ல பாத்தா அய்யய் யோ இவங்கள ஏன் பாக்கணு பேசணு அப்டின்ட்டு போயிருவோ ஆமா ஆமா அப் அப்டி நம்ம செய்ய அப்டிங் ஸ் செய்யாம ஆ சரி நம்மளுக் சொல்லிக் கொடுத்தவங்க ஆ அதனால அதெல்லா அந்த கால நம்ம வாங்கிருப்போ பட் இப்பங்கிறப்ப அதெல்லா அவங்களே மறந்து இருப்பாங்கன்ன ப பல ஸ்டூடன்ட்ஸ் அவங்க பாக்குறாங்க அதெல்லா மறந்திருப்பாங்க நம்ளே ஞாப வச்சிருட் ப்பங்களான் தெரியாது இப்ப நம்மளா போய் இன்ட்றவ் குடுத்து இந்த மாரி உங்கிட்ட படிச்சோ ஆமா அந்த மாரி படிச்சோ அப்டின் சொல்லி அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு போறதுல தப்புல அப்டின் நினைக்கிறே நா
எதுக்கு அத வேற திருப்பி யாபகபடுத்தீட்டு இப்ப இப்ப நீங்க வந்து ஸ்கூல்ல நல்லா படிச்சிருப்பீங்க ஸ்கூல் ஃபஷ்ட் எடுத்திட்டுருப்பீங்க இல்லனா ஏதாவது ஒருதுல ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணிருப்பிங்க நீங்க உங்கள வந்து இது பண்ணலா இப்ப என்ந்துல பாத்தித என்ன நா சொல்றது பொய்
கண்டிப்பா உங்க நெலம எனக்கு புரியிது
அதனால நீங்க இன்ட்ரோ குடுக்கலா நாலா குடுக் குடாது நா எப்டின்னா அவுங்கள அவுங்கள பாத்தானா வணக்ககூட நல்லாருக்க அப்டின்ட்டு இப்டி போயிட்னு
அப்டி போயிர்ணுங்கிறீங்க இல்ல ஒரு சில டீச்சர்ஸ் எனக் கந்த மாரி ஒரு பேட் மெமரிஸ் ஸு கிரியேட் பண்ணிருக்காங்க ஆன ந இருந்தாலுமே நீங்க சொல்ற மாரி தா அவுங்கள வெள்ல பாத்தா கூட அய்யய்யோ எதுக்கு இவுங்கள பாக்கணு பேசணு நானு நென ச்சதுண்டு பட் இருந்தாலுமே எதோ ஆசிரியரா அவுங்க கடமைய செஞ்சுருக்காங்க அப்பிடிங்கிறப்ப ஆ நல்லாருக்கீங்ளான் கேட்டுட்டு போயிரலா அப்பிடிங்குறது அதுவு நன்றி மறவாமை ஆமா நன்றி மறவாமை எதோ சொல்லி குடுத் துருக்காங்க நம்ம அதுக்கான நன்றி செலுத்துற மாரி படி நெனக்கிறெ நானு அதே மாரி முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஃப்ரெண்ட்ஸு ஆ நீங்க வந்து உறவினர்கள சொல்றீங்கன் நெனக்கிறே ஃபிரண்ட்ஸ்
இல்லெல்லெல்ல ஃப்ரெண்டுகளேதா ஃப்ரெண்டுகளேதா சொல்லிட்ருக்க இல்ல ஏ லைஃபே அப்டிதா போது என்னா பண்ற நா எதா நீங்க எதாவ்து சொன்னீங்கனா செரி ஓகே எனக்கு இந்த மார் நடந்துருக்கு ஹாப்பியா நானெ கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுவே நம்மளுக்கு அப்டி எதுமே நடக்கல நம்மளு எல்லாமே இதாதா நடந்துருக்கு
அப்புடிங்கிறீங்களா
சொந்த பந்தமு அப் டிதா இருக்காய்ங்க
கண்டிப்பா எனக்கு சொந்தகாரங்க நீங்க சொல்றது ஓகே பட் நட்புன்னு வர்றப்ப ஸ்கூல் டைம்ஸ்ல படிக்கிறப்ப சேரி நா எதாவ்து தப்பு பண்ணிருப்பே அந்த டைம்ல சின்ன ஹெல்ப் அங்கெந்து ஆரம்மிச்சு ஸ்கூல்லேந்து ஆரம்மிச்சி அ அந்த தப்ப அவுங்க செஞ் எத்துகிட்டு ஹ டீச்சர்ஸ்ட்ட திட்டு வாங்குன தருமமு தருணமு இருக்கு அங்கெருந்து ஆரம்மிச்சு அதுக்கப்றொ ஒரு ஃபினான்ஷியலா எனக்கு கொஞ்சொ தேவப்படுது கொஞ்ச ஹெல்ப் பண்ணுன்னு அவுங்கட்ட கேட்டப்ப எவ்ளோ ஏதுன் கேக்காம அவுங்களே ஒரு அமௌண்ட் அனுப்பி வச்ச காலமு இருக்கு அப்டிங்கறப்ப எனக்கு அந்த மாரி ஒரு மெமரீஸ் இருக்குற ஆமா ஆமா எனக்கி இந்த மாரி ஒரு பிரச்சன எனக்கு அமௌண்ட்டு தேவப்படுதுன்னோனி எவ்ளொன் கூட கேக்கல ஒனக்கு எவ்ளொ வேணு அப்டின்னு அந்த சுச்சுவேஷன் அவுங்களே வந்து அ தெருஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி அவுங்களே அந்த அமௌன்ட் ப எனக்கு ஒடனே சென்ட் பண்ணப்ப
உங்க லைப்ல அப்டி நல்ல நல்ல நண்பர்கள சம்பாதிச்சு வெச்சுருக்குறீங்கங்க அந்த மாரி இல்லீயே
தலைப்பு சொன்ன உங்களுக்கானா எல்லா வந்து கசப்பான தருணமா இருக்கு ஆமா ஆமா
ஓகே உடுங்க உங்ளுக்கா நல்ல
ஆமா அ அதனால அதல்லாம் நா எப்புமே அது மைண்ட்ல வெச்சிருக்கோ கே நம் அவங்களுக்கு அந்த மாரி ஏதாவது வரப்ப திருப்பி நம்ம பண்ணணும் கண்டிப்பா செய்யணு அப்ப நம்மளால முடியில வேற எதுவு செய்யவும் முடியில அவங்களுக்காக அவங்க நமக்கு செஞ்சாங்களேங்குறது ஆனா அவங்களு எதிர்பாக்கல நா அத திருப்பி குடுக்கணுன்னு கூட எதிர்பாக்குல ஆம்ச் அவ் பின் காலத்துல வந்து ஏதாவது அவங்ளுக்கு பிரச்சனாலு நா ஹெல்ப் பண்ணணு அப்படிங்கறதுக்காக கூட அவங்க பண்ணல நா கேட்ட அப்டிங்கற ஒரே காரணத்து அதுக்காக நா பிரச்சனைல இருக்க அப்டிங்ற காரணத்துக்காக அவங்க ஒடனே செஞ்சாங்க அப்டின்றப்ப நம்ம அத மறக்க கூடாதுல்லையா
ம் ம்
இப்ப இதே மாரி ஒரு பழைய வரலாற்று கத பாரி கபிலர் அப்டின் சொல்லுவாங்கல்ல ஆ வல்லல் பாரி புலவர் கபிலர் அப்டின்னா அவுங்க ரெண்டு பேரு ஆ அந்த ரெண்டு பேரு நண்பர்களா இருந்தாங்க அப்டின் சொல்லி அந்த வள்ளல் பாரி வந்து கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தவங்க அவங்க வந்து ரொம்ப கொடை மனப் ப்பான்மையா இருப்பாங்க அப்டின்ஸ் கேள்விப்பட்டிருக்கோ இல்லையா சோ அவுங்க உயிர் இழந்ததுக்கு அப்பறோ வந்து அவுங்களோட மகள் அங்கவை சங்கவை பாரியோட பொண்ணுங்க அவுங்கள ஃபுல்லா டேக் கேர் பண்ணி பாதுகாக்கற பொறுப்ப வந்து அவர் ஃப்ரெண்டு கபிலர் ஏத்துக்கிட்டாரு எல்லாமே அவர் பண்ணாரு ஏனா அந்த அளவுக் வந்து கபிலருக்கு வந்து பாரி அவர் இருந்தப்ப அந்த அளவுக்கு அவருக்கு மரியாதையு ஆ அன்பையு காட்டியிருக்காரு சோ அத வந்து அவர் ரிட்டன் பண்ணாரு அப்படின்னு ஒரு பழையக் கத நம்ம வரலாற்று கத படிச்சிருக்கோ ஞாபோ இருக்கா
ஆமா
படிச்சிருக்க ஆனா இப்ப லைட்டா நீ சொன்னப்பதா அந்த எடோ ஞாபகோ வருது
ஆமா இந்த மாரி அப்ப வந்து இந்த மாரி ஆ ரொம்ப இதான நட்புகல்லா இருந்துருக்கு ம்ச் ஏன்னா அவர் வந்து ராஜா அ பாரி ராஜா ஆனா இவர் கபிலர் பாத்தீங்ன்னா அந்த ஒரு புலவர்தா இருந்தாலுமே வந்து ங்க அவுங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்துருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு நட்புல இருந்துருக்காங்க அவுங்க குடும்பத்தையே அவுங்க பொண்ணுங்களே அடுத்து பாதுகாக்கற பொறுப்ப எடுத்துக்கிட்டு அவுங்க பண்ணிருக்காங்க அந்த ஒரு நன்றிக்காக அப்படிங்கறப்ப அதல்லா ஒரு நல்ல விஷ்யந்தா
ஆமா
ஆமா
அப்பறோ என்னத்த சொல்ல எல்லா பேட்மா போ இருக்கு அதுக்குதா ச்செர் நா அவங்கள பேச வுட்டு சரி உங்க லைஃப்ல நல்லா நடந்ததுதா பிரியாது சொன்னினா செரி கேக்க எதோ சந்தோஷமா இருக்குண்ட்டுதா உங்கள்ல பேசவுட்டு கேட்டுட்ருந்த இப்ப ஏங் கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு நா சொல்லுன்னா இல்ல அழுவது நேர்ல இருக்கு போது நீங்க கேட்கத் நேர்ல இருந்தோ பரவால்லையா வேணா அதெல்லா எதுக்கு நறையா நடந்துருக்கு என்ன சொல்ல எதவு சோல்ற அளவுக்கு ஒன்னு இல்ல நீங்க சொன்ன டாப்பிக் ஓகேங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு அத நீங்க நெனச்சு சொல்றீங்கல்ல அதுவே இதுதா ஏதாவது யாருக்காச்சி செய்யணு அப்படின்றீங்கல்ல எனக்கு செஞ்சா உங்களுக்கு அது பெரிய விஷ்யோ அலோ
ஆ கேக்குதுங்களா
என்ன சைலண்ட்டா இருக்கீங்க
இல்ல நா ஹலோ ஹலோ சொல்லிட்டு இருந்த கேக்கல ஓகேப்பா அப்டியா எனக்கு ஆ எதுவுமே சுத்தமா கேக்கல ஓகே ஃப்ரெ பினிஷிங்கா வந்து நீங்க இத பத்தி பெருசா பேச விரும்பலன் நெனக்கிற
அப்டியே ஆ இல்ல இல்ல ஓக்
பாசிட்டிவ்வா முடிப்போ ஓக்கே அ
ம் சேரி சொல்லுங்க சேரி இனிமே இனிமே ஆ அதா இனிமேவாது அந்த மாரி யாராவது நம்ம இது பண்ணி இனி இருக்குற காலங்கள் ஆமா ஏதாவது நடந்தா நல்லதுதா நடக்கட்டு
கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு நடக்குணு ஆமா அதே மாரி உங்களுக்கு நறைய நடக்கணு அப்டின்னு நா நெனைக்கிற
பாப்போ
கண்டிப்பா இன்னோர்க்கா கண்டிப்பா சொல்லுங்க நம் அடி த்த கால்ல சந்திக்கலாமா
ம் ஓகே
நன்றி
நன்றி